ஹலோ சிஸ்டர் கேக்குதா ம் சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுங்க என்ன பண்
ம் சேரி சேரி நாங்க இப்போதா இதெல்லா முடிச்சிட்டு வந்தோ வேலையெல்லா முடிச்சிட்டு வந்தோ ஆ இனிமேல் தா நைட்டுக்கு அம்மா கொழம்பு வச்சிட்ருக்காங்க மீன் கொழம்பு நேத்து நண்டு எடுத்துட்டு வந்தாங்க அது கொஞ்ச மீதி இருக்குது அதனால இந்த கொழம்பு இன்னிக்கு வச்சு வச்சுட்டா நாளைக்கு நல்லா இருக்கும்ங்கிறக்காக வக்கிறாங்க கொஞ்ச கொஞ்சந்தா ரொம்ப எடுக்கல கொஞ்ச கொஞ்ச எடுத்து செஞ்சுக்கிறோ அவ்ளோதா நீங்க என்ன பண்றீங்க
அதாங்க இப்போதாங்க சி சிக்கன் பிரியாணி கேட்ட எ பொண்ணு கேட்டுட்டே இருந்தா ம் காலைல கொஞ்ச அவ பிரியாணி தா கேட்டா பட் சிக்கன் பிரியாணி செஞ்சதுக்க நா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்றக்கு க்காக அவ வெஜ்ஜு தா ஆ அதா அவங்க வெஜ்ஜுதா அதனால இது நா வே நான் வெஜ்ஜு கேக்க மாட்டே நாங்க ஆ சேரி சேரி சிக்கன் நான்வெஜ் எடுத்து ஒரு மாசம் ஆச்சு பக்கத்துல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இப்பதா முடிஞ்சது ம் அங்க பார்டி எய்ட் டேஸ்சு இது மண்டல பூஜை பண்ணுவாங்க இல்லயா அது பண்ட்ருக்கவு நாங்
ஹலோ
இந்த வாரத இல்ல மட்டன் எடுத்தோ கேக்குதா ஹலோ
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க கேக்குது ஆ
மட்டன் எடுத்து செஞ்சோ அதால அப்பறோ சிக்கன் வந்து பிரியாணி செய்யணும்னா காலைல கொஞ்ச யோகா க்ளாஸ் போயிட்டே பண்ண முடில
ஓ சேரி சேரி மட்டன் வச்சது முடிஞ் ச்சன் இருக்குதா
மட்டன் குழம்பு அது அப்டியே இருக்குது சிக்கன் பிரியாணி இப்ப விசில் வந்துட்ருக்கு ம்
ரெண்டு தனித்தனி பிரியாணி எப்டி பண்ணுவீங்க
பிரியாணிய எப்டி பண்ணுவோனா ஃபஸ்ட்டு நீ சிக்கன மேக்னட் பண்ண வச் ச்சுக்கணு இஞ்சி பூண்டு இப்போ இதல்லா கிரைண்ட் பண்ணிட்டு சிக் அதோட மிக்ஸ் பண்ணி லைட்டா உப்பு சால்ட்டி போட்டு நீங்க கன மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்பற தாளிக்கிறப்போ இந்த அது ஒரு பத்து நிமிஷ இருந்தா போது ரொம்பல்லா தேவையில்ல நம்ம இதுல இருந்து அளிக்கிற வரைக்கு இருந்தா கூட போது ம் நீங்க இதுவே
இருப்பிங்களா இந்த டைல்ஸ் சேப்பிங்களா
தயிர் எனக்கு எனக்கு ரொம்ப புளிப்ப இருந்த பிரி பிரியாணி இது அதுக்கு அது மாரில சேக்க மாட்டே அ தயிர் போட்டா தயிரோட நீர் தனியா தெரியு
புதினாலா இதுல போடுவீங்களா அதுல தனியா போடுவீங்களா அது ஒண்ணு போது
இல்ல இல்ல புதினா இதில போடும்போது பிரியாணி தாளிக்கிறப்போ கொஞ்ச போட்டுட்டு கடைசியில எறக்கறக்கு முடி கொஞ்ச போட்டு முடி வச்சுட்டு மறுடியு இது பண்ணுவோ ம் பர்ஸ்ட்டு இதுப் பண்ணீங்க என்னய வச்சுட்டு ப இது மட்டு போடணு பட்ட கிராம்பு இதெல்லா போடக்கூடாது ப கிராம்பு இதெல்லா பட்ட கிராம்பு ஏலக்கா மட் ட்டும் போட்ணு இந்த சோம்பு சீரகம்லா போடகூடாது ம்
ம் ம் அத அரச்சிப்பீங்ளா
ஆ அதுதா அரைக்கிறக்கும் போடுவே அ சேம்க்கு இது அது கொஞ்சக் பாட்டி அதிகமா போடுவே தாளிக்கிறக் கொஞ்சமா போட்டு அதுல இந்த கல்பாசி அந்த பூவு பூ இதெல்லாம்பு சேத்திப் போட்டு ம் அதாம் இப்ப தக்காளி வெங்காயோ பச்ச மெளகா வதக்கீட்டு நீங்க மேகினேட் பண்ண சிக் க்கன்ன கொஞ்ச நேரோ அதுலியே எண்ணெயிலியே வதக்குணு அலந்து தண்ணி வெளில் வர்ணு
ம் ம்
அதுக்கப்புறந்தா ரைஸ ஆட் பண்ணி தண்ணி கொதிக்க வெ ச்சு விசிலப் போட்டுட்டீங்கன்னா செக் பண்ணி போட்டு ஒரு லெமன புழிஞ்சி விட்டு வெச்சிங்கின்னா முடிஞ்சது
ம் சேர் சேர் ம்
நீங்க ட்ரே ட்ரைப் பண்ணி பாத்துட்டு அந்த அந்தமான் நிக்கோபாத்தீவுக் வித்யாசமா செய்வாங்ளா அ மாரி எதாவ்து செய்வீங்லானு செக் பண்ணி பாத் சொல்லுங்க ம்
சேர் சேரிங் அ இந்த ஆ வேறப் பக்கம்லா எங்கப் பையனுக்கு எப்டி புடிக்கும்னா நம்ம பிளைனாச் செய்வோம்லா அது மாரிதாம் புடிக்கு நாங்க என்னனா ஃபஸ்ட்டு மசாலாத் தடவி நைட்டு க நாளைக் பண்றனா இன்னைக்கி நைட்டே வெச்சுருவே காலைல மத்தி மத்தியான்த்துக் கொட்டோனாக் காலைல நல்லா மாசலாலாத் தயிர் சேப்போ வுங்கப் கொஞ்சோ புளிப்பாருந்தா எங்க வீட்ல இருக்கவுங்ளுக்லாம் புடிக்கு அன்னாப் புளிஸ்சு புளிப்பு தயிர்லா சேத்து நல்லா இது பண்ணி வெச்சிருவே அடுத்த நாள் காலைல அத் தே மார்தா நீங்க சொன்ன மாரி பட்ட பட்டைலேலாம் மொல் தாள்ச்சிட்டு சோம்பு நா அது சேக்க மாட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது சோம்பு சீரகோ கொஞ்சோ மெளகு சேத்து அரச்சிப்பே
அ இதெல்லா சேக்ககூடாது பிரியாணியில இது எல்லாந் தவிர்க்கிர் தவிர்ந் தவிருங்கள் நீங்கள்
ம் ம் பண்ணிட்டு அக் சுலா பிரியாணினா ஆனியன் வந்து நெறைய எவ்ளோ ஆனியன் போர்றோமோ அவ்ளோ டேஸ்ட்டு கெடைக்கு அதனால பிரியாணில ஆனியன் நெறையாப் போடுவே நா ஆனியன் நெறையப் போட்டு ரை பொதினா அதெல்லாம் போட்டு தாள்ச்சிட்டு அதையும் போட் ட்டு மேகனேட் பண்ணி சிக்கன் ஹாஃப் பாயில் ஆனப் பிறகுதா இது பண்ணுவே
ம்
ரைஸ் அ ரைஸ் வந்து இது பண்ணிதா வெப் பே ம் தனியா வடிச்ட்டு அ அந்த கிரேவி வந்து நல்லாப் பாயிலாயி வந்தப் பிறகு இந்த ரே கிரேவியக் கொஞ்சோ தனியா எட்த்து வெச்சுட்டு லேயர் ரேயராப் போடுவே போட்டுட்டு அதுக்கப்பறம் மேல கொஞ்சோ பொதினாப் தூவிட்டு அதுக்கப்புறோ கொஞ்சக் கலரு எல்லோக் கலருக்கு வந்து மஞ்சப் பொடி போடுவாங்க ஆரஞ்சு கலருக்கு கேசரிப் பவுடர்ருக்கு ம் இது மாரி ஊத்திட்டு லைட் டா நெய் விட்டுட்டு அந்தப் புதினாவப் போட்டுட்டு அப்டியே மூடிருவே மூடி வெச்சு மேல வெயிட் வெச்சுருவே வெயிட்டு வெச்சிருவே கீழ தம் அவ்ளவாக் கெடையாது அந்த இது கிட்தா மேல வந்து வெயிட்டு வெச்சிருவே நா நல்லா
செரி செரி
ஒரு டூ ஹாஃப்னவருக்கப்பறோ நீங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்தீங்னா நல்லாருக்கு இல்ல இல்ல வெச்சிருவே அ கொஞ்ச லேட்டா எடுத்தம்னா ஃப்ளேவர் எவ்ள லேட்டா எடுக்கறமோ அவ்ள நல்லாருக்கு
ஆ செரி செரி ம்
அதுக்கு பிரியாணிக்கு சைடிஸு
என்ன இது இங்க வெறு த இங்க இவுங்க அப்டில்லா சாப்ட மாட்டாங்க ஆக்சுவலா மட்டன் கொழம்பு இருக் கு அது வேற விஷய ம் ஆனா எங்க வீட்ல அப்டியெல்லா ஒன்னு சொல்ல மாட்டாங்க தயிர் இருந்தா போது தயிரு தயிர் வெங்காயமு ம்
இங்க எங்க வீட்ல எங்க பையனா எப்டின்னா பிரியாணிக்கு வந்து அங்க கொழம்பூத்தி பழக்க அதனால நம்ம கிரேவி வெக்கிறன்ல அந்த பிரியாணி சிக்கன் போட்டுட்டு அந்த கொதிக்க உட்டுட்டு அந்த தன் இதுக்கு கன்சிஸ்டன்சி வருமுல்ல அப்ப வரும்போது கொஞ்ச எடுத்து வெச்சிருவ நா தனியா பிரியாணி போட்டுட்டு அதுல லைட்டா அப்டி மேல அவங்க ஊத்தி சாப்டுவாங்க அது புடிக்கு அவங்களுக்கு ம் ம்
அதனால பரவால்ல பரவால்ல இங்கே இப்படி தக்காளி வெங்காய வெச்சாவே சாப்ட்டுக்குவாங்க இது தயிர் வெங்காய வெச்சாவே சாப்ட்டுக்குவாங்க பிரச்சனை இல்ல ம் அதனால அது மட்டுதா வெச்சிருக்கோ வேற ஒன்னு பண்ல
க்குமா இல்ல க காலியாயிருமா
சொல்ல முடியாது ஆக்சுலா கரெக்டா ரெண்டு டம்ளர்தா வெச்சிருக்கோ சாப்பற அளவுக்கு காலியாருக்கு சான்ஸ் இருக்கு அதுட்டு
தாங்
நீங்க சீரக சம்பா
சீரக சம்பா ஆ அது சீக்கர வெந்துருமல்லங்
ஆ சீக்கர வெந்துரு டிபெண்ட்ஸ் அபான் த ரைஸ பொறுத்து இது நல்லா நல்ல டேஸ்ட் வந்ச்சுனா கொஞ்ச ஒரு ஒரு கரண்டி எச்சா வெச்சு சாப்டுவாங்க முடிஞ்சிரு அதே மாரி ரைஸ் ஓரளவுக்கு ஒரு வேள டேஸ்ட்டு ஒரு உப்பு கம்மி காரங் கம்மி இப்டி எதாவுது இருந்துச்சுன்னா அட்ஜஸ் பண்ணி சாப்பற மாரி இருந்தா வெச்சிருப்பாங்க அது நாளைக் கி நாளா நாளைக்குதா இருந்தாலு நாளைக்கு காலி ஆயிடு ம் ம்
சேர் சேரிங் இல்லல்ல நைட்டுக்கு வந்து தோசமாவு இருக்கு கொழம்பு இருக்கு தோச ஊத்திட்டு சாப்ட்டுக்கிற மாரி நேத்து கொஞ்ச காலைல பூரி பண்ணோ பூரி பூரிங்கவு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லா நல்லா சாப்ட்டாங்க எ பையனே அஞ்சு பூரி சாப்ட்டானா மதியான வந்து தக்காளி சாதம் மாரி வெச்சுட்டு அ கருணக்கெழங்கு வந்து மசியல் பண்ணிட்டே அது ரொம்ப பிடிக்கு ம் மசியல் கொ இன்னு கொஞ்ச இருக்கு அத நைட்டுக்கு சாப்ட்டுப்போ சேத்து
சேரி சேரி சேரி கருணக்கெழங்கு மசியல் அது எப்டி செய்விங்க
கருணக்கெழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அ கொஞ்ச புளி ஊற போட்டு வெச்சுருப்பே புளிய வந்து புளிச்சாறு எடுத்துருவ புளிச்சாறுல இந்த கருணக்கெழங்கு வேக வெச்ச கருணக்கெழங்க அந்த மசியலோட சேத்து அந்த நல்லா மசிச்சு உருளைக்கெழங்கு எப்டி இது பண்ணுவோ அ நல்லா மசிச்சுட்டு அந்த புளியோட ஊற வெச்சிருவ நா கொஞ்ச நேர ஏன்னா கருணக்கெழங்கு வந்து கொஞ்ச அரிக்கு அந்த புளியில ஊறுச்சுன்னா வந்து அந்த அரிப்பு இருக்காது அப்டிம்பாங்க கெழங்கு அங்க உள்ள கெழங்கல்லா அரிக்கு அதனால அத ஊற வெச்ட்டு எப்பயும் போல நல்லெண்ண தா அதுக்கு டேஸ்ட் நல்லாருக்கு நல்லெண்ண ஊத்தி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயோ நல்லா பொடி பொடி எவ்ளோ பொடியா நருக்றீங்ளோ அவ்ளோ நல்லாருக்கு வெங்காயோ நல்லா போட்டு தக்காளி போட்டு பச்ச மொளகா போடு கொஞ்ச போடுவே வர மொளகா கொஞ்ச போடுவே ரெண்டுமே டேஸ்ட் கொஞ்ச தூக்கி குடுக்கு நல்லாருக்கு ஒரு ரெண்டு ஃப்ளேவருமே போட்டுட்டு அதுக்கப்றோ இந்த மசியல் ஊற வச்சன்ல அதப்போட்டு உப்பு போட்டு நல்லா சுருள மூடி